செரிங்க நல்லா இருக்கே நீங்க ஆ இன்னைக்கு வந்து காலையில அ பொதுவா என்ன யோச்சுக்குட் இருந்த அப்டின்னா இந்த மாசுபாடுகள் குறிப்பா அதுலயு என்ன அப்டின்னா இந்த நிலவாசபாட இருக்கட்டு அத பத்தி நா ஆரம்பிக்கலா அப்டின்னு சொல்லி நெனைக்கிறே இப்ப நில மாசுபாடு அப்படின்னா நம்ம வீடுகள்ல பாக்குறோ குப்பைகள் எப்டி நம்ப அத பராமரிக்கிறோ சும்மா கடமைக்கு பராமரிக்கிறோமா இல்ல வந்து சாதாரண முறைய பராமரிக்கிறமா கண்டிப்பான முறைல அழகான முறையில் பராமரிக்கணு ஆ ஒரு நெகிழி குப்பைகளாகட்டு நெகிலாத குப்பைகளாகட்டு தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கணு குறிப்பா அந்த காய்கறி கழிவு எல்லா ஒரு பக்கோ வச்சுக்கணு அப்புறோ வந்து மகளிகள் அப்டின் சொல்லுவாங்க குறிப்பா வந்து அதுலயு வந்துட்டு இந்த பிளாஸ்டிக்குன் சொல்லக்கூடிய அவைகள் தனியா வச்சுக்கணு இப்டி நம்ம அட்ட பெட்டிகள் இவைகள்லா தனியா வச்சக்கணு இப்டி இவை ரெண்டா பிரிச்சுக்களா வச்சுக்கோங்களே இது வந்து அந்த குப்பைகள் அ அதிகாலையில் வர்றாங்க பாருங்களே அவங்க குப்பைகள் கொட்டு அவங்களு சுகாதா பணியாளர்கள் அவங்கள்ட வந்து அவங்களுக்கு தேவையான அந்த குப்பைகள் ரெண்டா தனியா ரெண்டு டப்பால கூத்துட்டம்ன அவங்க அழகான வகைல பிரிச்சு கொண்டு போய் அவங்க அத அப்புறப்படுத்திக்கங்க அப்டின்னு சொல்லலா இப்ப அந்த நிலம் மாசுபாட்டுல வந்து இதெல்லா வந்து நம்ம நம்ப தனி மனிதனா இதெல்லா செய்ய முடியு இது ஒரு சமுதாயமா என்ன பண்ண முடியு அப்டின்னா அங்கங்க ஒரு சுற்றுலா தலங்களாகட்டு ஒரு பூங்காகலாகட்டு இல்ல வந்து பள் ளிகூடங்களாகட்டு இல்ல பொதுவான ஒரு இடங்களாகட்டு இங்கெல்லா வந்து குப்பைகள் தேங்கி இருக்கக்கூடிய அந்த குப்பைகளாககட்டு இது வந்து பிளாஸ்டிக் குப்பைகளாகட்டு இவைல் எல்லா சுத்தப்படுத்தக் கூடிய ஒரு பொறுப்பு யா ருக்கு அப்டின்னா நம்ம குழுவா ஒரு தடவ அரசாங்கங்கள் இத பண்ணணு அப்டி இல்லாத பட்சத்துல தனி நபர் ஆர்வலர்களா நம்ம பண்லா அ ஒரு குழுவா சேர்ந்து அங்க இருக்குற குப்பைகள் எல்லாத்தையு அகற்றி அந்த எடத்த நம்ம சுத்தமா வெச்சுக்கலா நம்ம பொதுவா நம்ப பள்ளிக்கூடங்கள்ல பாருங்களே நம்ம பள்ளிக்கூடங்கள் படிக்கைல காலையில என்ன பண்ணுவோ அப்டின்னா அங்க அங்க இருக்கக்கூடிய குப்பைகள ஆ எ எடுத்து பழக்கொ ம் சொல்லுவாங்க இந்த மாரி குப்பைக ள எடுத்து குறிப்பா அதற்க்கு ஒரு நபர் இருப்பாங்க இருந்தாளு கூட அது ஒரு பழக்கா வச்சுக்குட்டோன் வச்சுக்கோங்களே வீட்டுகள்ல நம்ம எப்டிலா குப்பைய இது ரெடி பண்ணணு அப்டின் சொல்ட்டு நமக்கு சின்ன வயசுலேந்தே பழகிரு அப்டின்னு சொல்லலா இப்ப இதெல்லா வந்து சின்ன வயசுல இருந்தே நமக்கு பழகிட்டோ வச்சோங்களே அது போ நில மாச் அறிவு கெடைச்சிடு அத வச்சு பின்னாடி வரக்கூடிய சமுதாய மக்கள் அழகான முறையில புரிஞ்சுகுவாங் அப்டின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது இப்டி பார்க்கும்போது இந்த நில மாசுபாட்டுல வேற என்ன இருக்குது அப்டின்னு பாத்தம் வச்சுகோங்களே இங்க அங்கங்க வந்து நெகிழிகள்போட தான் இந்த காலகட்டத்துல அதிகமாயிடுச்சு ச் இப்ப நெகிழிகள் வந்து ஆ சர்வசாதாரணமா குறிப்பா ஒரு கடைகளுக்கு போவோம் அப்டின்னா ஒரு பழ கடைக்கு போறோம் அவங்க வந்து என்னா குடுக்குறாங்க பழத்த ஒரு நெகிழி பையில போட்டு குடுத்தறாங்க அப்டி அந்த நெகிழி பையில வந்து போட்டு குடுக்குறா என்னா து அப்டின்னா நம்ம வாங்கிட்டு அதை கொண்டு வந்து பழத்த சாப்டு பைய தூக்கி போட்டுறோம் இதனால என்னாகுது அப்டின்னா அந்த பைகள் வந்து வருட கணக்கா பல ஆண்டுகளாக மட்கப்படாம இருக்கு அப்டின்னு சொல்லி சொல்றாங்க ஆராச்சியாலர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்டின்னா இந்த போன்ற பைகள் வந்து மக்கவே மக்காது அதனால பல கேடுகள் விளைவிக்கும் குறிப்பா வந்து இந்த ஆங் சூரிய ஒலியோட அந்த வா நாலு வருஷத்துக்கு வருஷம் வந்து அதிகரிக்குது பாருங்களேன் இந்த சூரிய வெளிச்சங்கள் இத ஒரு காரணம் அப்டின்னு சொல்றாங்க ஏன்னா மழை நீர் வந்து சரியா பூமிக்குள்ள ஊறல் பில்டர் ஆகுறதுல அப்டின்னு சொல்றாங்க அதற்கு ஒரு காரணம் இந்த நிகழிகள் அப்டின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப வந்து நம்ம நில மாசுபாட தடுக்கிறதுக்கு நெகிழிகளை மொத தடை பண்ணனும் அரசாங்கங்களா இருக்கட்டும் இல்ல தனி மனிதர்களா முக்கியமா வந்து அரசாங்கங்கள் தான் வந்து நெகிழிகளை தடைபண்ண முடியும் அதுக்கு பதிலா வந்து இந்தப் பச்ச பைகள் மஞ்ச பைகள்ல்லா சொல்லுவாங்க அந்த பைகளை எல்லாம் நம்ம பயன்படுத்துணோம் இன்னும் வந்து இப்ப வந்து மறுசுழற்சி பைகள் எல்லாம் வந்துச்சு பாருங்களேன் இப்ப ச நெறைய வந்து உணவு உணவுக ங்கள்ள விட இந்தந்த பேக்கரிகள் சொல்லக்கூடிய அந்த இடங்கலெல்லாம் மிகப்பெரிய மறுசுழற்சி பைகள் குடுத்தறாங்க அத பாக்க போ து எப்டி இருக்கும் அது பிளாஸ்டிக் மாரியே தான் இருக்கும் ஆனா வந்து அது வந்து பிளாஸ்டிக் கிடையாது அது வந்து மறுசுழற்சி செய்யப்பட்ட ஆங் பிளாஸ்டிக்கான ஒரு பை அப்டினு சொல்லலாம் அவ எல்லாம் கொஞ்சம் காலகட்டத்தில் வந்து கண்டிப்பா வகைகள் சரியான முறையில் ஆங் மக்கி போயிடும் அப்டின்னு சொல்லாம் மக்கானதுகு அப்றம் என்னாகும் அப்டின்னு னா அது கண்டிப்பா நமக்கு ஆங் நிலத்தில பெரியளவு மாசபாடு இருக்கதுல்ல அது நம்மோட வாழ்க்கைக்கு சரியான ஒன்னா இருக்கும் அதவே மக்காத அந்த பைகள்னால பெருமளவுக்கு நமக்கு மாசுபாடு ஏற்படுது அப்டின்ட்டு நமக்கு தெரிய வருது பல ஆராச்சிங்களும் அத குடுத்தத்தான் கவலப்படுறாங்க அதனால தான் வந்து வருஷத்துக்கு வருஷம் ஒரு ஒரு காலகட்டத்தில் நம்ம சின்ன வயசு இருந்த காலகட்டத்துல ப யோசிச்சு பாப்பேமே அப்ப எல்லாம் வநது இந்த வெயில் காலக்கட்டத்துல கோடை காலகட்டத்துல கோடை வெயிலு வந்து அடிக்கும் ஆனா அப்ப எல்லாம் நம்ம வந்து விளையாட போய்ருவோம் வெயிலே நம்ம கண்டுக்கவே மாட்டோம் ஆங் அது அது மதிய வெயிலாட்டும் சாயங்காலம் ளயாட்டும் அதெல்லாம் அந்த அளவுக்கு அடிக்காது அதிகபட்சமே ம் தொண்ணூறு டிகிரில இருந்து எண்பது டிகிரி தொண்ணூறு டிகிரி இவ்ளதான் வந்து அந்த வெயிலோட தாக் கோ இருக்கும் ஆனா வந்து இன்றைய காலகட்டத்தில பாருங்க இந்த இரு ஒரு ஐந்து வருடங்களா வந்து அதிகரிச்சிருச்சு நூறு டிகிரிலாம் வரவே வராது ஆனா வந்து இன்னைக்கு வந்து நூத்தி பத்து டிகிரி வரைக்கும் வெயிலோட தாக்கம் அதி அதிகரிச்சு அப்டின்னு சொல்ட்டு நமக்கு தெரியுது இது எல்லாம் வருத்துக்கு வருஷம் அதிகரிக்கால மனிதர்கள் வந்து அந்த காலகட்ட துல வாழ முடியாத தது இடத்துக்கு போயிட்டாங்க இன்னொரு பத்து ஆண்டுகள்ல வந்து நம்ம ஆங் நம்மள போன்ற நாடுகள்ல பெருமளவுக்கு வெயில் அடிச்சு ஆங் மனிதர்கள் லோட அந்த காலகட்டத்தை எப்டிப்பட்ட காலம் நம்மளாள யோசிச்சு கூட நம்ம ச் சிந்தனையால கூட அத யோசிக்க முடியாத அளவுக்கு ம் காலகட்டம் வரப்போது அப்டின்டு நமக்கு தெரியுது இப்ப இதெல்லாம் தடுக்கணுமா அப்டின்னா நம்ம தனி மனிதர்கள் என்ன பண்ண முடியும் முயற்சிகள் மேற்கொள்ளலாம் ஆங் இந்த நீர் மாசு பா ஆ பொது நில மாசுபாட்ட நம்ம தடுக்க முடியும்னு அப்டின்னு சொல்லிட்டு சொல்லாம் நீங்க வந்து இந்த நீர் மாசுபாட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க
கண்டிப்பா இப்ப நீர் இல்லாம நம்பளால வாழ முடியுமா அப்டின்னு கேட்டோம்னா ஒரு மூணு நாள் ஒரு நாலு நாள் மட்டும்தான் ஒரு மனுஷனாம தண்ணி இல்லாம வாழ முடியும் அப்டின்னா நீர் தான் ஒரு மனுஷனுடைய ஆ வாழ்வ ஆ ஒரு ஆதாரனே சொல்லலாம் இப் ப அதுவும் இந்த நீர் மாசு அப்படின்னாலே இது உலகத்துல ஒரு பெரிய பிரச்சனைனே சொல்லலாம் நீர் மாசுனா நீர்ல வந்து தீங்கு விளை விக்கும் பொருட்கள்ல்லாம் கலக்கறது இப்ப இது எங்கெல்லாம் அதிகமா நடக்குது அப்டின்னு பாத்தீங்கன்னா நதிகள்ல ஏரிங்கள்ல குளங்கள் கடல் நிலத்தடி நீர் இந்த இடத்துல அதிகமா மாசுன்றது ஏற்படுது அப்ப முக்கியமா இந்த தொழிற்சாலைகள்ல பாத்தீங்கன்னா ரசாயன கழிவுல்லா கலக்கறாங்க விஷப்பொருட் கள் எல்லா கல கலக்கறாங்க அதேமாரி இந்த வேளாண்மை மாசு எல்லாம் பாரத்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி கலக்கறாங்க உரங்கள் கலக்கறாங்க அதே மாதி வீட்டு கழிவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சோப்பு கழிவுநீரு பிளாஸ்டிக் இதெல்லாம் சேக்கறாங்க அதே மேரி இந்த குப்ப கொட்டுறது இந்த நதிகள்ல போயி ட்டு அங்க வந்து யாரும் இருக்க மாட்டாங்க சொல்லிட்டு இந்த ஃபேக் ஃபேக்டரிகள்ள இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அதுல கொட்டுறது அந்த கழிவு நீீர்ல அது கலக்கறது இந்த மாதிரி அதே மேரி எண்ணெய் கசிவு பாத்தீங்கன்னா கடல் மாசுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி நீருடைய மாசுடைய விளைவுகள் எதனால் எப்படி வருதுனா மனிதர்களுக்கு வயிற் றுல‌ வயித்து வழியா போயிட்டு அந்த நோய்கள் பரவுது காலரா டைபாய்டு தோல் நோய் இதேல்லாமே பாத்தீங்கன்னா நீர் மாசின் விளைவுகள் தா மனிதர்களுக்கு வருது அதுமாரி உயிரினங்களுக்கு எப்படி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன்கள் இறப்பு கடல் உயிர்கள் அழிவு இது எல்லாமே அதேமேரி சுற்றுச்சூழலுக்கு எதனால தீங்குவதுனா நீர்வள குறைவு உணவு சங்கிலி பாதிப்பு இதெல்லாம் எதனாலனா நீர் மாசாலதா உயிர் மாசு அப்ப இந்த பிரச்சனைகள்லா எப்படி வருது நதிகள் வந்து மாசடையதுனால குடிநீர் பற்றாக்குறையால பிளாஸ்டிக் மாசால ஒரு சின்ன ஒரு உண்மன்னா உலகில் வந் து இந்த பல பாத்தீங்கன்னா பாதுகாப்பான நீர் குடிக்கிறாங்கன்னா கிடையாது நிச்சயமா எல்லாரு மே பா ஒரு சுத்தமான தண்ணி குடிக்கிறதே கிடையாது எல்லாமே ஏதோ ஒரு கலந்துதா வருது அப்ப அதை ஃபில்டர் பண்ணி பில்டர் பண்ணி இப்டிதா மக்கள் வந்து அவங்க குடிநீர குடிநீர் பிரச்சனையை தீர்த்துட்டு வராங்க இப்போ ஒரு தனி நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா குப்ப நீர் குப் பைல வந்து நீரில் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க பிளாஸ்டிக் எல்லா குறைக்கணு கொறைக்கனுன்றாங்க இங்க யார் தண்ணிய வந்து சேமிச்சு இப்பவே பழகுறாங்க சொல்லுங்க கிடையாது இருக் ற இடத்துல அது அனாவசியமா போகவிடுறாங்க இல்லாதவங்க மட்டும் தான் அதை சேமிச்சு வைக்கிறதுக்கு பழ குறாங்க இப்ப நம்ம சமூகத்தில் பாத்தீங்கன்னா கழிவு நீர் சுத்திகரிப்பு து மரம்மெடுதல் விழிப்புணர்வு இந்த மாரி அரசாங்கத்துல பாத்தீங்கன்னா சட்டங்கள் நீர் பாதுகாப்பு திட்டங்கள் இந்த மாரிலா இருக்குது அப்ப நீர் வந்து ஒரு மனுஷனுட வாழ்க்கைக்கு ரொம்பவே உதவுது அதுமாரி நீர் மாசு வந்து மனுஷனுக்கு பிரச்சனையை உருவாக் து இப்ப நீர் பாதுகாப்புன்றது அது வந்து நம்மளுடைய கடமை இப்படின்னு தா நம்ம சொல்லணுமே அப்ப நீர் மா மாசுப மாசுபடத்த நம்ம எப்டி தடுக்கணும்னா இப்ப பல இடங்கள்ல இப்ப இந்த கழிவு நீர் எல்லா கல க்து இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை ஏற்படாத அளவுக்கு நம்ம தான் அதை வந்து பாதுகாக்கணும் இப்போ இந்த குப்பைகள் எல்லா வந்து மக்கும் குப்ப மக்காத குப்ப இப்படில்லாம் சொல்லி பிரிக்கிறாங்க அப்ப அந்த பணி தூய்மை பணியாளர்கள் சொல்றாங்கன்னா அதன்படி ஏற்றுதா நம்ம அதை கேட்ட நம்ம தனித்தனியா பிரிக்கணும் இப்ப காற்று மாசுபட பத்தி நீங்க என்ன நனைக்கிறீங்க
கண்டிப்பா அழகான முறையில் கேள்வி கேட்டீங்க நண்பரே காற்று மாச பொறுத்த வரைக்கு அது வந்து மிகப்பெரிய இன்னைக்கு அதிகமயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஒரு காலகட்டத்தில் நம்ம சின்ன வயசான காலகட்டத்த பாருங்களே சுத்தமான காற்ற சுவாசிப்போ குறிப்பா நம்ம கிராமங்களில் இருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கு எந்த விதமான காற்ற பெருமளவு கிராமங்கள் இருக்காது ஏன்னா வந்து கிராம ல மாட்டு வண்டி இது போன்ற வண்டிகள்லா நம்ம இருந்தம் இந்த பேருந்துகள் தான் இருந்துச்ச இந்த இரு சக்கரவங்கள்லாம் அதிகமா இருந்திருககவே இருந்துருக்காது ஏதே வீட்டுக்கு ஒ ஒன்னு ரெண்டு இது கூட இருந்திருக்காது இ நானு சக்கரவாகனங்கள் இவைகள் எல்லா எதுவுவே அதுவும் எங்கயாச்சும் பெருமளவுக்கு யாராவ ஒரு செல்வந்தராகோ அவங்க்டிட்ட வந்து நான்கு சக்கர வாகணும் காருன்னு சொல்லக்கூடிய மகிழுந்து வச்சிருப்பாங்க பொதுபோக்குத்துக்கு இந்த பேருந்து அதுவும் வந்து கிராமங்கள்ல வந்து அ ஒரு ரு ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு பேருந்து இல்லாட்டி ஒரு நாளைக்கு ஒரு இரண்டு மூன்று பேருந்துகள் இவ தான் வரும் இதுதான் வந்து அன்றைய காலகட்டத்துல நம்மளோட பேருந்துகளோட போக்குவரத்தா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு பாருங்க வீட்டுக்கு ஐந்தாறு இரு சக்கரவாகனங்கள் இரண்டு மூணு நான்கு சக்கரவாகங்கள் இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா நல்ல வளர்ச்சியை குறிக்குது இல்லன்னு சொல்லல ஆனா இவைகள் எல்லாமே காற்று மாசுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணிய அமைது இதனால வந்து காற்றோட மாசுபாடு வந்து பெருமளவுக்கு அதிகரிச்சிட்டு இன்னைக்கு வந்து நம்ம சுவாசிக்கக்கூடிய ஒவ்வொரு காற்றும் பல நச்சுகள் நிறந்த குறிப்ப இந்த கார்பன் டை ஆக்சைடு மீத்தே ன் இது போன்ற பல நச்சுக்கள் நிறைந்த ஒரு காற்றத்தா நம்ம சுவாச்சுக்கிட்டு இருக்கோம் இதனால நுரையிரல் பிரச்சனையா இருக்கட்டும் இன்னும அனைத்து விதமான பிரச்சனைகள் வர்றது அதிகமான ஒரு காரணமா அமைஞ்சிருது அப்படின்னே சொல்லலாம் இதுவே வந்து கிராமங்கள்ல பாருங்களேன் இன்னைக்கு அங்கேயும் மாறி போச்சு பெரு அளவுக்கு இந்த நிலைகள் மாறி போச்சு காற்று மாசு எ அதிகரிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த இந்த வாகனங்களே இல்லாத கிராமங்கள் குறிப்பா வந்து இந்த மலைப்ப பிரதேசங்கள் சொல்லாம் இந்த கொடைக்கானல் ஏற்காடு வாழ்பாறை இது போன்ற இடங்கள வேணா கொஞ்சம் தூய்மையான கட்டு சுவாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் சொன்னா ஒரு நிம்மதியா இருந்துக்க முடியும் ஆனா நம்ம பகுதிகல்ல சமவெளி பகுதிகள்ள இருக்கக்கூடிய நம்பல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு காற்றடைந்த மாசு சுவாசிச்சுட்டுப் பல நோய்களுக்கு நம்மளே வந்து அஹ் முன் உதாரணமா திகழ்றோம் அப்டின்ட்டு வருத்தமா இருக்குது இன்னும் வருங்காலத்துல என்ன பண்ணலாம் அப்டின்னா இந்த மின்சார வங்கங்களை அதிகப்படுத்தணும் ஏன்னா வெளிநாடுகள் எல்லாம் மின்சாரங்கள் வந்து அதிகப்படுத்திட்டு குறிப்பா ஐரோப்பிய நாடுகள் பாருங்களே அங்க வந்து மின்சாங்கள் அதிமாருக்கனுங்களா பெருமளவுக்கு அவுங்க வந்து இந்த பெட்ரோல் டீசல் இதுபோன்ற விலை குறைச்சிட்டாங்க அப்டின்ற அளவுக் இந்தியா நாடுகள சைனா கூட நம்மளை விட முக்கியமா முன்னோடியா இருக்காங்க இந்த நம்ம உன்னு ஊக்கப்படுத்தி நல்ல ஒரு மானியம் எல்லாம் கொடுத்தாங்க வெச்சாங்களே இப்ப வந்து இருசக்கரவாகனங்கல்லா தர்றாங்க இதே போல நான்கு சுகரமானான இருட்டும் இன்னும் பேரு எல்லாருக்கும் மானியம்ல்லாம் கொடுத்து பெருமளவு ஊக்குவிச்சாங்கன்னா நம்ம நாடுகள்ல பெருமளவுக்கு மாற்றங்கள் ஏற்பணும் அதனால காற்று மாசு பெருமளவு குறைக்கலாம் இது மட்டுமா உன்னும் தொழிற்சாலைகள் எல்லாம் பாருங்களேன் அவங்க தான் பெருமளவுத்கு காற்று மாசு அதிகப்படுத்திட்டு இருக்காங்க தொழிற்சாலைலந்து வரக்கூடிய இந்த புகைகளா இருக்கட்டும் அது வந்து நாளுக்கு நாள் அதி கறிச்சிட்டே போகுது அங்கங்க தொழிற்சாலைய கட்டி வந்து பெருமளவுக்கு பூசைகளை வெட்டிக்கிட்டு இருக்காங்க குறிப்பா வெளிநாடு கம்பெனிகள்னு சொல்றோம் அந்த கம்பெனி என்ன பண்றாங்க அவங்க நாடுகள்ல எந்த தொழிற்சாலையும் தொடங்கறதில்ல அவங்க வந்து பணத்தை மட்டும் கொண்டு வந்து இந்தியா போன்ற அஹ் ஒரு முன்னேறி வரக்கூடிய நாடுகளா பயன்படுத்தி இங்க வந்து ஆட் செலவும் கம்மி சம்பளமும் கம்மியா குடுக்கணும் அதே போல நீர்வளம் நிலவளம் எல்லாத்தையும் அஹ் ஒரு இனாமா குறிப்பா வந்து சலுகையோட எடுத்துக்கிறாங்கிறா அது இப்டி எல்லாம் உங்களுக்கு அதிகமான வருவாய் குடு கிடைக்குது இங்க ஒ மு முதலீட நம்ம கொடுத்தோனு வச்சுகோங்களே முதலிடு பயன்படுத்தி பெருமளவுக்கு லாபத்த ஈட்டிட்டு அவங்க நாடுகள்ல கொண்டு போய் பணத்த சேவ் பண்ணிக்கிறாங்க இதெல்லா வந்து இங் இந்தியாவை வந்து ஒரு சுரண்டக்கூடிய நாட மற்றவர்கள் மாத்திக்கிட்டாங்கப்பின்னு சொ இதெல்லாம் எதை காமிக்குது அப்படனா நம் நாட்டுல வந்து காற்று மாசம் அதிகரிக்கும் இது ஒரு வகை இது ஒரு காரணியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது இந்த மாசுக்களை பத்தி உங்க கூட பேச எனக்கு மனசுக்கு ரொம்ப இதமா இருந்துச்ச அப்டின்னு சொல்லிட்டு இந்த உரையை முடிச்சுக்கிறேன் நன்றி